சொல்லுங்க
நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க கொழந்தைகளா கெளம்பிட்டாங்களா ஸ்கூலுக்கு
எல்லா கெளம்பியாச்சுங்க உங்ளுக்கு வீட்டு வேலயெல்லா முடிஞ்சிச்சா
ஆ முடிஞ்சதுங்க கொழந்தைகள அனுப்பியாச்சுங்க ஹஸ்பண்டு வேலைக்கு போயாச்சு இனி என்னோட வேலைய ஆரம்பிக் கனுங்க
ம் சரிங்க ஆனா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சி இல்லிங்க
ஆமாங்க எங்கிங்க டைமே இல்லையாச்சுங்க வேல ஏதோ ஒரு வேல இருக்கு அப்றோ ஆ நா டெய்லரிங் பண்ணிட்டுருக்கேன்னாச்சுங்க அதுல ரொம்ப பிஸியா இருக்கே இப்ப ஃபங்ஷன் டைம் வேறீங்ளா அதுனா நெறையா பிளவுஸ் எல்லா ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கு ஈவினிங் வந்து டியூஷன் எடுக் கறங்க அதலா ரொம்ப பிஸிங்க
ஓ சேரிங்க பரவால்ல நெறைய்ய வர்க் பண்ணிட்ர்ப்பீங்க போல இருக்கே
ஆமாங்க கொஞ்சோ கொஞ்சோ ஹெல்ப் பண்றாங்க வீட்லயு அதனால ஒர்க் பண்ண முடியுதுங்க
சேரிங்க செரி செரி நானு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்ருந்தே இப்ப ஜாப்ப விட்டுரலான்னு நெனைக்கிறேங்க ஏன்னா ரொம்ப இதா இருக்குங்ளா கொஞ்சோ டார்ச்சரா இருக்குற மாரி இருக்கு சோ நா வீட்லயே இருந்து ஏதாது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலா அப்டிங்கிற மாதிரி கொஞ்சோ நெனைக்கிறே ஆ எனக்கு சில ஐடியாஸ் இருக்கு நா உங்ககிட்ட சொல்றே உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இருந்தாலு நீங்களு சொல்லுங்க சரிங்ளா
ஆ ஓகேங்க சொல்லுங்க
எனக்கு வந்துட்டு நா ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டெய்லரிங் பண்ணிட்ர்க்கேன்னு சொல்றீங்க சோ உங்களுக்கு அதுல வந்துட்டு என்ன நேக்ர்க்கோ அது ஸ்டார்ட் பண்ணா ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா இது மாதிரி நெறைய அனுபவங்கள் இருக்கு ஆனா நா அப்டி இல்ல நா வந்துட்டு இன்னொர் பக்கோ வேல செஞ்சே பழகிட்டே இப்ப புதுசா நா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கும் போது எனக்கு கொஞ்சோ நெறையா டவுட்டா இருக்குங்க ஏன்னா எடுத்த ஒன்னே வந்துட்டு இதுன்னா மாசோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு ஆனா பிஸ்னஸுங்கும் போது அப்டி இருக்காது ஆ எடுத்த ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா பெருசா லாபம் பாக்க முடியாது எ ஏ இப்டி சொல்றே அப்டின்னா நா ஆல்ரெடி வந்துட்டு காளான் பிஸ்னஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணே அது நல்லாவே உங்களுக்கு ரன் ஆச்சு பட் நம்மளோட வெதரு க்கு பாத்தீங்கன்னா ஆ செல சமயங்கள்ல வந்துட்டு நல்லா காளானுடைய குரோத் இருக்கு ஆனா சில சமயங்கள்ல காளானோட குரோத்துங்றது ரொம்பவ்மே கம்மியா இருக்கு ஆனா சில சமயத்துல நா மார்க்கெட் நெறைய புடிச்சுட்டே கடைகள் வந்து ட்டு நம்மளுடைய நாட்டுக்காளான் நல்லா இருக்குன் காட்டிக்கி அது நா இயற்கையான முறைல பண்ணங்காட்டிக்கி நறையவே கேக்க ஆரம்பிச்ட்டாங்க கடைசில வந்து பாத்தீங்ன்னா என்னோட பண்ணைலிருந்து நா எடுக்க முடியாம அ வேற பகுத்துத்துல ஒரு பண்ணையில இருந்து எடுத்து கொண்டு வந்து து அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர் போயிறக்கூடாது கட போயிறக்கூடாதுன் காட்டி க்கி ந கஷ்டப்பட்ட மாரி இருந்துச்சு பட் என்னால வந்துட்டு என்னோட பண்ணைய பெரிய லெவல்க்கு கொண்டு போக முடியல ஆ ரீசன் என்னன் பாத்தீங்ன்னா விவசாயங்றது சும்மா கடையாதுங்க நம்ம காளான் ஒரு பிஸ்னஸ ஸ்டாட் பண்றோ ஆ நல்ல விஷ்யோதா ஆனா அதுல வந்துட்டு நறையா ஆ இதுல்லா இருக்குங்க என்ன சொல்றது நம்ம ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுவோ அ ஓலை எல்லா போட்டு குடிசை எல்லா போட்டுதா நா பண்ணிருந்தே நறைய பெருக்கானோட தொல்லையா இருந்துச்சு சில சமயத்துல பெரிய பாம்புகள்லா பாத்தே இதெல்லா நினச்சிட்டு எனக்கு ரொம்பமே பயமாய்ருச்சு அப்ப விட்டவ தாங்க நானு இந்த பிஸ்னசு வேண்டவே வேண்டான்ட்டு விட்டுட்ட ரொம்ப ஒர்க்குங்க காளான் வேலைய பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒர்க் இருக்குற மாதிரி இருக்கு என்னோட பிஸ்னஸ்ல வந்துட்டு நா இப்படித்தா எனக்கு கொஞ்சோ ப்ராப்ளம்ஸ் இருந்தங்காட்டிக்கி அந்த பிஸ்னஸ் ஐடியாவே நா விட்டுட்ட நீங்க எப்படி வந்துட்டு இந்த டெய்லரிங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய்ட்டு இருக்கீங்க
நா பஸ்ட்டு டூஷன் எடுத்துட்டுருந்தேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெயரிலிங் ஆரம்பிக்கல ஈவினிங்தா டூஷன் எடுத்து ந்த டூஷன் வந்து நா கல்யாணத்துக் முன்னாடி இருந்து டூஷன் எடுக்கறேங்க அதுல உங்களுக்கு வந்து மாசத்துக்கு இவ்ளோ அமௌண்ட் வருமானோன் வந்துரு அந்த அதனால பிரச்சனை இல்லிங்க டூஷனுக்கு இவ்ள ஸ்டூடண்ட்ஸ் அதா நம்மலா எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ்கு டீச் பண்ண முடியுமோ அந்தளவு மட்டுதா செலெக்ட் பண்ணணு ஆனா அது ரொம்ப ரொம்ப டென்ஷன் தாங்க அதுவு குழந்தைகளுக் சொல்லித்தரது நம்மனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு நா அந்த வருமானத்த வெச்சு டெய்லரிங் பழகி ட்ட டெய்லரிங்கு பழகியிர்க்கே அப்றோ டிசைன் ஆரி ஒர்க்கு அது எக்ஸ்ட்டனலா அதுவு பழகியிர்க் கங்க ஏன்னா எடுத்தவுன்னே டெய்லரிங் பழகறதுக் கொஞ்ச நாளாகு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தா ரொம்ப அ பிளவுஸ் எல்லா நல்லா ஸ்டிச்சிங் பண்ண முடியு உடனே டெய்லரிங் பழகனுனே பிளவுஸ் தெக்கலா முடியாதுங்க கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணு நறைய பிளவுஸ் தெக்கணு அப்பதா நம்மளுக்கு அந்த கட்டிங்சு கட்டிங் நல்லா பழகனு அந்த மாரி பழகனாதா அ ஸ்டிச்சிங் எல்லா அழகா வருங்க அது கொஞ்ச நாள் எடுத்துக்குச்சு ரொம்ப நாள் எடுத்துக்குச்சு அப்பறம் நம்ம நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலு சில பேத்துக்கு புடிக்கு புடிக்காது அது பெரிய கஷ்டங்க நம்மளோட அளவே நம்மக்கே ஃபிட்டிங் ஆகறக்கு ரொம்ப லேட்டாகு அதா டெய்லரிங்ல அது வந்து நீங்க நல்லா ஃபிட் பண்ணி எல்லாத்துக்கு கரெக்ட்டா தெச்சு குடுத் த்துட்டீங்ன்னா நம்மோ ரம்ப முன்னேறிலா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி் குடுக்லா ந நிறைய நம்மளே ஒரு கட நடத்தலான் பாருங்களே அந்த மாரி தாங்க ரொம்ப முதல் கஷ்டப்பட்டே ஃபஸ்ட்டு நானு டூஷன் எடுக்கறனால அந்த வருமானத்த வச்சுட்டு ஆ மேனேஜ் பண்ணிட்டேங்க இ இப்டி செய்யறனா நம்மளுக் தனியா ஒரு வருமானோ கடைக்குது அது நல்லது ஆ நம்னாலே சம்பாரிக்க முடியுன் ஒரு கான்ஃப்டென்ட்டும் வருது ஆனா வீட்லேந்து நம்மோ நல்ல தொழிலா செலக்ட் பண் பண்ணாதா பெனிஃபிட் கடைக்குங்க தெரியாத தொழில் உடனே நம்ம டக்குன்னு பழக கூடாது நம்ம கொஞ்ச நா ஆனா எந்த தொழில் பழகனாலு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அப்பறந்தாங்க நாங்க முன்னேற முடியு அதனால எது செஞ்சாலு கொஞ்சோ யோசிச்சு செய்யணு நம்மளால முடியுமான்னு மொதல்ல செலக்ட் பண்ணணு நம்ம வீட்ல யாராது கொஞ்சோ சப்போட் இருந்தா நம்மோ சீக்கிரமா பண்ணிர்லாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டான ஒரு பாய்ண்ட் சொன்னீங்க வீட்ல எல்லாத்தோட சப்போர்ட் இருந்தா பண்ணிர்லான்னு நீங்க கரெக்ட்தா ஏனா நமக்கு வந்து பாத்தீங்னா பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியாவே வந்து பாத்தீங்னா ரெண்டு கொழந்தைங்க பொறந்ததுக்கு அதுக்கப்பறந்தா எனக்கே அந்த ஐடியா வருது ஆனா ம் நெறையா லேடிஸ் எல்லா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க இது இப்ப இருக்கறவங்க நா வந்துட்டு நா நைன்டீஸ்ல பிறந்தவ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாங் கெடையாது வீட்லயு நெறையா சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லா இருந்தங்காட்டிக்கு படிப்பு படிப்பு முடிஞ்சொன்ன வேல அப்றோ கல்யாணோங்கிற மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்ப இருக்கற புள்ளைங்க வந்துட்டு அ நம்ம என்னதா கஷ்டப்பட்டாலுமே ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிரனு அ ஒரு சின்னத எதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுர்ணு அப்டிங்கிற மாதிரி வராங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிற வரைக்கு நம்ம யார்கிட்டயு பர்மிஷன் வாங்க வேண்டா நமக்குன்னு கடமைகளுங்கிறது பெருசா இருக்காது வீட்ட வந்து எல்லாருமே பாத்துக்குவாங்க ஆனா கல்யாணத்துக்கப்றோனா கொழந்தங்க வீட்ட எல்லா த்தையு மேனேஜ் பண்ணிட்டு மண்டைல தூக்கி போட்டுட்டு நம்ம பிசினஸ் உமனா எறங்கும் போது அதெல்லா கொஞ்சோ ப்ராப்ளம் வரும்தான் நெனைக்கிற அ எனக்கு அதே மாரிதாங்க இந்த காளான் பிசினஸ் ஆரம்பிக்கும்போது அதே மாரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இப்ப நா நெறையா வெப்சைட்ல எல்லா வந்து சேர்ச் பண்ணி பாக்கம் போது அ நீங்க செய்யற மாரிதா நெறையா பேர் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்றாங்க ஆரி ஒர்க்லல்லா செம்ம காசுங்றாங்க அது டெய்லரிங் பண்றாங்க ரெண்டாவது பஃஉட் பிஸ்னஸ்ல்லா பண்றாங்க அது ரொம்பவுமே வந்துட்டு அ நல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பரவாயில்லைங்க காலைல ஒரு பத்து வேர்த்துக்கு அஞ்சு வேர்த்துக்கு நம்ம ஆர்டர் புடிச்சு வெச்சுட்டு ஹோம் ஃபுட்டாவே வந்துட்டு இட்லி தோச இந்த மாதிரி விஷ்யங்கள் குடுக்கலா அப்றோ மதியத்துக்கு சாப்பாடு ஒரு பத்து வேர்த்துக்கு குடுக்லா இதுலிருந்தே ஒரு நல்ல கமிஷன் அமௌண்ட் வருது நீங்க வீட்டுக்கு சமச்ச மாரி ஆய்ருச்சு அத்தசம் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்துட்டு பிசினஸ்லயு வந்துட்டு அ இன்வால்வ் ஆன மாதிரி ஆய்ருச்சு இந்த மாரி நெறையா ஐடியாஸ்ல்லா குடுக்கறாங்க அப்றோ வீட்ல இருந்தே வந்துட்டு பேக்கிங் போடுற பிசினஸ் நெறையா பாத்துட்டுருக்கேங்க நா இப்போ அ உங்களுக்கு இந்த மாரி எதாவது ஐடியா இருக்குங்ளா வீட்ல இருந்து எதாவது ட்ரை பண்ற மாதிரி
ஆமாங்க நா இப்போ இட்லி மாவு மிஷின் வாங்லான்ருக்கங்க அந்த ஐடியா ரொம்ப நாளா இருக்கு ஆ எ ஓ பக்கத்துல யாரா ஒரு அத பக்கத்ல மாமியாரோ அந்த மாரி யாரோ ஒருத்த இருந்தாலு நம்மோ கொஞ்சோ பிஸியாருக்கும்போது அவுங்க செஞ்சுக்குவாங்க மாவு அரச்சு குடுக்லா கோதும மாவு அரச்சு குடுக்கலா இந்த மாவு பேக்கெட் பண்ணி இட்லி மாவு மிஷ் வாங்கிட்டு மாவரைக்கிற மிஷினு வாங்கிட்டே அது தானியங்கள்லா அரச்சு குடுக்லா அதுல நல்லா லாபோ கெடைக்குங்க ஏனா அது மழ காலத்துலைல்லா அவ்ளோ இருக்காது வெயில் காலத்துல மட்டுந்தானங்க அப்ப நம்ம மாவரச்சு மிஷின் வாங்கிட்டம்னா மாவு வந்து எப்பவுமே தேவப்படு இட்லி மாவு கோதும மாவு மத்த அரைக்கிற வெயில்ல காய வச்சு அரைக்கிறதுகல்லா வந்து வெயில் காலத்துக்கு மட்டுந்தா ஆ‌ நம்ம ரெண்டு மிஷின் வாங்கிட்டம்னா இப்போ மாவரைக்கிற மிஷின் வந்து எப்போமே நம்ளுக்கு வேல இருக்கு மாவரைச்சி கொஞ்சொ கொஞ்சோ ஒரு பத்து இருவது பாக்கெட் அந்த மாரி நம்ம கொஞ்ச கொஞ்சமா ஆர வச்சு மாவரச்சு நம்ம மாவு புடிச்சிருச்சுன்னா இட்லி மாவு அதே மா ஆப்ப மாவு இந்த மாரியெல்லா அது நல்லா செய்லாங்க அது இங்க பக்கத்துல ஒருத்தோங்க செஞ்சுட்ரு க்காங்க அவங்கள பாத்துதா நானு மிஷின் வாங்லான் ஐடியா பண்ணிட்ருக்கேங்க கொஞ்ச நாள் அதுவு வாங்கிட்டன்னா ஏனா ரெண்டு மூனு பிசினஸ் பண்ணிட்டு ஒருத்தங்க கூட யாராது ஒருத்தங்கள வச்சு பாத்துகிட்டம்னா நம்மளும் ஒரு தொழிலதிபர் ஆயிரலாம் போலைங்க
நீங்க தொழில் மட்டு செய்றதில்ல தொழில் அதிபராவே ஆயிர்லான் முடிவு பண்ணட்டீங்க இல்லிங்ளா
ஆமாங்க
செரிங்க செரிங் எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஐடியாஸ்லா இருக்குங்க ஆனா எப்டி ஸ்டார்ட் பண்றதுன்தா தெரில கொழந்தைக தா கொஞ்சோ இதாருக்றாங்க அதனால கொழந்தைகள கொஞ்சொ பெருசாக்கி வுட்டுபொட்டு அதுக்குள்ள நா வய்சாய்ருவனோ அது வேற ஒரு பீலிங்கா இருக்குது ஏனா இப்பவே கைவலி முட்டி வலிலா வருது ஒரு வேள பிசினஸ் ஸ்டார்ட் பண்றக்குள்ள ஒரு வலி ஆயிருவேன் நெனைக்கிறே எனக்கு திரும்பவு என்னோட காளான் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுன்தா ஒரு ஐடியா இருக்குங்க ம் நீங்க சொன்னதுலயு நறைய பாயிண்ட்ருக்கு நறைய விஷ்யங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆ ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாவு இருக்கு நீங்க சொன்ன மாரி பக்கத்துலருக்ற கொழந்தைகளுக்கு வந்து டீச் பண்ணா கூடவுமே ஒரு நல்ல அமௌண்ட்டு வரு நானு இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணி ஆ ஒரு டைமிங்க்கு தூங்க முடியாம கொழந்தைகள பாத்துக்க முடியாம இவ்ளோ கஷ்டப்பட்றதுக்கு ஆ வீட்லே வந்துட்டு சின்ன சின்னதா பிசினஸ் எதாது ஸ்டார்ட் பண்ணம்னா ஒரு நல்ல விஷ்யமாதா தோனுதுங்க அப்றோ லாஸ்ட்டா ரீசென்டா வந்துட்டு நா ஒரு யூடியூப்ல பாத்தே நானு ஆ ஒரு கிராம பகுதிலக்ற பொண்ணுதா சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்லில்லா வந்துட்டு வாழத்தண்டு இருக்கு இல்லைங்ளா வாழத்தண்டுல க்ற வாழப்பூ அதுலக்ற அந்த பூவ வந்து உழிக்கிறதுக்கு கொஞ்சொ கஷ்டப்படுவாங்க ஆனா அது எல்லாமே நாலஞ்சு லேடிஸ போட்டு உழிச்சு வச்சு பேக்கிங் போட்டு அப்டியே வந்துட்டு சென்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அனுப்ச்சு வெக்றதா நா கேள்வி பட்டே இது ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா கூடேங்க அதே மாரி இந்த முருங்க கீரயெல்லா வந்துட்டு ஆ உருகுறதுக்கல்லா கொஞ்சொ கஷ்டப்படுவாங்க ஸோ அதல்லா உருகி கூட ஒரு கவர் போட்டு பேக்கிங் பண்ணி வித்தம்னா அது கூட நல்ல காசுன் தா நெனைக்கிறே ம் நறைய ஐடியாஸ் இருக்கு ஓபன் பண்லான் நெனைக்கிறே செரி நீங்ளு உங்க முடிஞ்ச சப்போர்ட் குடுங்க
ஓகேங்க நீங்க சொன்ன ஐடியா சூப்பராருக்கு கண்டிப்பா அந்த ஐடியா செயல்படுத்தலா முருங்கப்பூ முருங்க எலைய உருவி குடுத்து இது நல்லாருக்குங்க இது நம்ம மத்தோங்ளுக்கு வேல குடுத்த மாரியு ஆச்சு நம்மளுக்கு வருமானோ ஆ ச்சுங்க இது கண்டிப்பா நம்ம செய்லாங்க
செரிங்க ஓகேங்க
ம் ஆ செரிங்க